ஆ ஹலோ நண்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் நண்பா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோம் மதியம் வணக்கம்
மதிய வணக்கம்
சாப்ட்டாச்சா ப்ரோ
இல்ல ப்ரோ
உண்மதானா
ஆ இனிமேதான் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நான் சாப்டாச்சு நீங்க சண்டே இல்லா சண்டே ஸ்பெஷல் ஆமா ஆமா
சேரி சேரி
ம்
அப்பற எங்க இருந்து பேசுறீங்க
நம்ம எங்க இருந்து பேசனா என்ன திருநெவேலி
திருநெல்வேலி
ஏ மா
ஆ ஆ
நீங்க
கண் திருவாரூர்
திருவாரூர்
நேத்தி தான் ப்ரோ திருச்செந்தூர்ல இருந்து வந்தே
என்ன நேத்து எ எதுக்கு போனீங்க
நா மாலை போட்டிருந்தே திருச்செந்தூர் போயிருந்தே ப்ரோ
ஆ ஓகே ஓகே நேத்து எதுல போயிருந்தீங்க
நேத்தி வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் ஏறுனோ
ஆ ஆ பஸ்ல பஸ்ல போனீங்களா இல்ல ட்ரெயின்ல போனீங்களா இல்ல பைக்ல போனீங்களான்னு த்து அதா திருச்செந்தூருக்கு அதா கேட்டேன்
இல்ல அங்க திருச்செந்தூர் வரம் போது பே பே ட்ரெயின்ல வந்துட்டோ
சேரி சேரி சேரி சே
போம் போது பஸ்ல
ம் ம் என்ன நோவு ஆ நா ஆ இது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கே
ம் ஃபைனல் இயரா
ஆமா ஃபைனல் இயரு எப்டிக்கு எல்லாருமே எல்லாருமே கேக்கீங்க எல்லாரு கரெக்டா இன்ஜினியர் படிக்க சொன்னா ஃபைனல் இயரா ஃபைனல் இயரா எல்லாருமே எப்படி தான் சொல்றாங்க எப்டி கண்டுபிடிக்கிங்க ஃபைனல் இயர்ரானு
சும்மா கேட்டே ஒரு கெஸ்ஸிங் தா
நீங்க என்ன பண்றீங்க நீங்க படிக்கீங்களா ஓ சேரி சேரி சேரி உங்க ஊர்ல தானா ம்
ம் வேற வீட்ல எலா எப்டி இருக்காங்க
வீ வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க.
ஆ நல்லா இருக்காங்க ப்ரோ
ம் ம் ம் நீ இப்பதா கோவிலுக்கு போய்ட்டு வந்திரு ஆ
இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டே
நெக்ஸ்ட் ஜாப் தா
ஆ
நேரா ஜாபுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டு நல்ல ஒரு சேலரி வாங்கணும் பிளேஸ்மெண்ட் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கெடைக்கும் பாத்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் அட்டன் பண்ட்டு, அதுக்கப்பறோ செலக்ட் பண்ணுவாங்க என்ன கம்பெனின்னு. அங்க போயிட்டு என்ன ஒர்க் சொல்றாங்களோ, அதுக்கப்பறோ பாக்கணு ம் நீங்க என்ன என்ன பண்ணலானு இருக்கீங்க பி காம் முடிச்சுட்டு
நா எக்ஸாம் எழுதலான் இருக்கே ப்ரோ வி ஓ க்
வி ஓ வா அதுக்லா நெறைய படி க்கனும்லா ப்ரோ நீங்க படிப்பீங்களா நெறைய உக்காந்து
அது ஆவாது ப்ரோ நம்மளுக்கு
எல்லா பசங்களுக்கு அப்புடிதா ப்ரோ பொண்ணுகனாலு உக்காந்து உக்காந்து படிப் பாங்க எதாவ்து படிக்கணு படிக்கணுங்கிற மாரியா பசங்கனாலே தேராது ப்ரோ படிக்கனா எரிச்சலாதா இருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகு ப்ரோ
ம்
ப்ரோ உங்களுக்கு ஆர்ட்ஸ பொறுத்தவரை எப்டி பாத்து எழுதலா வுடுவாங்களா எப்டி எக்ஸாமெல்லா
பாத்தெழுதல்லா விடமாட்டாங்க ப்ரோ
எதாவ்து எக் எக்ஸாமுக்கு உள்ள கொஸ்டின் எதாவ் தருவாங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதாவ்து படிக்கிறதுக்கு இதா கொஷ்டின் கண்டிப்பா வரு தரமாட்டாங்க ஆனா நா ஆர்ட்ஸ் பொ ஆர்ட்ஸ பொறுத்த வர பி காம் பி காம ஆர்ட்ஸ பொறுத்த வர எல்லாமே ஆல் கிளியரிங், ஆல் கிளியரு எல்லாருங் கேட்டா ஆல் கிளியரு ஆல் கிளியரு அரியறுங்கிற மாரி யாருமே சொல்ல மாட்டுக்காங்க
அது அது எப்பனா ப்ரோ நீங்க வந்து படிச்சத நீங்க என்னதா எழுதினாலு நீங்க பாஸ் ஆக முடியாது அதுல. கத அடிச் சொந்தமா கத அடிச்சா மட்டுந்தா பாஸ் ஆக முடியு
ஆ நீங்களா ஒரு கதைய உருவாக்கிறணு புதுசா ஆஹ
நானா ரெண்டு மூணு செம்மா நானா படிச்சு எழுத படிச்சு எழுதுறேன்னு ஒன்னுமே எல்லாத்துலயுமே அ ரியர் ரெண்டு அரியர், மூணு அரியர் வச்சே
ஆ ஓகே ப்ரோ
இப்ப எழுதுன
ஆ
இப்ப ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸாமுல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டு படிச்சு எழுத்துறேன்ட்டு எழுதிட்டு இருந்தே
ம் ம் ம்
அப்பறம் படிச்சு எழுதுனா ஆவாதுன்ட்டு, கத அடிக்க ஆரம்பிச்சுட்ட மத்த எல்லா எக்ஸாமு அரியர்லா சேத்து, எல்லா அரியருமே கிளியர் ஆயிட்டு ப்ரோ.
ம் ம்
ஒரே ஒரு அந்த ஃபஸ்ட் படிச்சு எழுதுறனே எழுதுன மாருக்கு அது மட்டு அரியர் உழுந்துட்டு மத்ததெல்லா கிளியர் ஆயிட்டு.
நமக்கு வந்த சோதனையா
ஆ ஒன்னு
ம் ம் ம் செரி ப்ரோ நமக்குல்லா அப்புல்லா கெடையாது நமக்குல்லா ஃபுல்லா உக்காந்து மாங்கு மாங்குன்னு உக்காந்து படிக்கணு இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்னா ரொம்ப கஷ்டமா உங்களுக் கு எப்டி தெரியுது இன்ஜினியரிங்னா எப்டி
எனக்கு எந்த இன்ஜினியரிங்னா கஷ்டோதா ப்ரோ எனக் தோணு
ஆ இன்ஜினியரிங் பொறுத்த வர ரொம்ப கஷ்டோ தா ப்ரோ எல்லாமே கஷ்டோ தா ஈசிங்கிற மாரிலா கெடயாது சேருபோது ஈஸிதா அப்டிங்கிற மாரி எல்லாமே சொல்லுவாங்க கஷ்டமானது அரியர்ல்லா விழுந்துட்டா ரொம்ப கிளியர் பண்ணது ரொம்ப கஷ்டம் ப்ரோ இதே இதுல அண்ணாயூனிவர்ஸ்க்கு அட்டாரமின்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்ளுக்கு
தெரியாது ப்ரோ
அண்ணா யுன் அண்ணா யூனிவர்சிட்டினா பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வெளி எடத்துல இருந்து வரு ஆ ஒரு சென்டர்ல இருந்து எங்ளுக்கு வரு கொஸ்டின் பேப்பரு செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரு இதுவே அட்டனாமெஸ்ஸுனா, அங்க உள்ளே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அங்கேயே உள்ளே திருத்திடுவாங்க அவுங்களுக் குள்ளேய அது வந்து அட்டானமெஸ்ஸு நா வந்து அண்ணா யூனிவர்சிட்டில படிக்கே அதாப்பா எனக்கு கொஸ்டின் வந்து அவங்களே எடுப்பாங்க அங்க கவுர்மெண்லருந்து எடுப்பாங்க என்னயால பாக்க முடியாது அவனாலு பாக்க முடியாது யாருக்கு எந்த கொஸ்டின் வருதுனே தெரியாது நம்ம மாங்கு மாங்குனு உக்காந்து படிக்கணு படிச்சாதா பாஸ் ஆக முடியு என்ன பண்ண டேய் கழிச்சாச்சு எப்டியோ நாட்கள்ளா கடந்து போய் எப்டியோ பாஸாய் வந்தாச்சு நானு அடிபட் டு மிதிபட்டு ரெண்டு அரியரு மூனு அரியரு அப்டியே போட்டு எல்லாமே இப்ப ஆல் க்ளியர்ல வந்து நிப்போ இப்ப மாஸ்ட் இயர்ல ஒரு அஞ்சு பேப்பர் இருக்கு லாஸ்ட் இயரே அதுக்கப்புறோ அடுத்து இதுல எட்டாவுது செமஸ்டர்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அவ்ளோதா அதோட லைஃப முடிச்சுட்டு காலேஜ் லைஃப முடிச்சுட்டு வேலைக் கெளம்பிர வேண்டியதா ஒர்க்குக்கு
ஒனக் எட்டு செம்மா
ஆமா எட்டு சம்மு ஒங்ளுக்கு
எங்கள ஆறு சம் ப்ரோ
ஆறு சம்தானா ஆறு செல்லுன் சொல்றீங்க ஆறு செம்மு தானா நாங்க எட்டு செம்மு ஒரு செம்முக்கு ஏழு பேப்பரு எட்டு பேப்பரு ஆறு பேப்பரு அப்டிதா இருக்கணு
ஆ
ஒங்ளுக்கு எப்டி பேப்பர்லா எத்தன சப் இல்ல எத்தன சப்ஜெக்ட்டு ஒங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் பொறுத்த வர
ஆறு ஏழு தா ப்ரோ இருக்கு
ஆறு ஏழ்
ஆறு இருக்கு அதிகபட்சோ ஏழு அவ்ளோதா
ம்
ம் எட்டுலா இல்ல ப்ரோ அவ்ளோலா இல்ல
உங்ளுக்குலா எதுக்கு ப்ரோ எட்டு இருக்கு ஏழு இருக்கு ஆறுருக்கு அதோட பிராக்டிகல் எல்லாமே சேர்த்தோம்னா பன்னன்டு பதிமூணு பதினாலு கிட்ட வரு ப்ரோ
ஆ
ஆனா பிராக்டிகல்லு எங்க டிபார்ட்மெண்ட பொறுத்தவர ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஜினிரிங் பொறுத்தவர ஒரு டிபார்ட்மெண்ட்ருக்கு அந்த டிபார்ட்மெண்ட பொறுத்தவர எங்க டிபார்ட்மெண்ட்ல லேப் கம் தியரிங்ற மாரி சப்ஜெக்ட் எதுமே கெடயாது ப்ரோ எல்லாமே ஐம்பது மார்க் அறுவது மார்க் உக்காந்து எடுக்இற மாரி இருக்கு
ஆ
மித்த எல்லாருமே பாதி மார்க் எடுத்தாலே போது நுப்பது மார்க் மநுப்பது மார்க் எடுத்தா அவங்க ஒரு இருவது மார்க் போட்டு பாஸ் பண்ணி வுட்றாங்க இங்க அப்டி கெடயாது மாங்கு மாங்குன்னு உக்காந்து படிக்கனு ப்ரோ
நம்மளுக்கெல்லா நம்பலா என்னதா சொன்னாலு படிக்க மாட்ட ப்ரோ நால்லா
ம் ம்
ஆனா ஆல் கிளியர் பண்ணிடுவாங்க
ம் தெரியிது ப்ரோ
வர செம்ல எப்டியாவது பண்ணிடுவா ஆல் கிளியர்லா
இப்ப எக்ஸாம் எழுத்திரிக்கீங்ளா எப்டி
என்னா என்ன எக்ஸாம் ப்ரோ
இப்ப இது செமஸ்டர் எக்ஸாம் லாஸ்ட்டா எழுதினீங்கல்ல அது எப்ப எழுதுனீங்க
ஆமா ப்ரோ எழுதி முடிச்சுட்டா போன மாச எழுதுனோ
ஆ எழுதி முடிச்சு ரிசல்ட் எல்லா வந்துருச்சா?
ஆ வந்துருச்சு ப்ரோ அதுல தா ப்ரோ ஒரு அரியரு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ உங்களுக்கு ரீ ஓப்பன் ஆயிடுச்சா காலேஜி
ஆ அதல்லா ஓப்பன் ஆகிட்டு ப்ரோ போன வாரமே ஓப்பன் ஆகிட்டு
நீங்க போறீங்க
ஆ போன
ம்
அடுத்த நாளைக்கி காலேஜ்ஜி
மண்டேனாலே எரிச்சலா இருக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ கடுப்பாவுது
சாட்டர்டே சண்டே மூண் மூண் மூண் நாள் லீவ் வுட்டாங்ளா எப்டி ப்ரோ உங்ளுக் சாட்டடே காலேஜ் வெச்சிருந்தாங்ளா எங்ளுக்கு இப்போ வந்து லீவ் வுட்ருக்காங்க ப்ரோ இப்ப லீவ் வுட்ருக்காங்க அதுக்கப்றோ எனக்கு ஜூலை மாசோ ஃபஸ்ட் வீக்ல இருந்தி ஆரம்பிச்சி டிசம்பர் வர எனக்கு முடிஞ்சிரு
ஆ ஆ ஆ
டிசம்பர்ல எக்ஸாமு ஒரு இயர்க்கு ரெண்டு எக்ஸாம் நடக்குமா ப்ரோ உங்களுக்கு எப்டி
ஆமா ஆறு மாசத்து ஒரு தட
ஆ அதே மாரிதா எங்களுக்கு எங்களுக்கு எப்டின்னா இப்ப எந்த செமஸ்ட்ர் வந்து எப்டின்னா நா ஃபைனல் இயர் போறே ஃபைனல் இயர்ல ஆ ஜூலை மாசோ ஆரம்பிச்சி நவம்பர் மாசோ முடியிது நவம்பர் நவம்பர் மாசத்தில ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடு செமஸ்டர் எக்ஸாமு அதொட டைம்டேபுள் எல்லாமே ஆரம்பிச்
ம்
அதுக்கப்றோ எட்டா செமஸ்டர் லாஸ்ட்டு ஆ ஃபைனல் இயர்ல ரெண்டாவது செம் வந்து புராஜெக்ட்டு எனக்கு ஜனவரி மாசோ ஆ ஜனவரி ஜனவரி மாசத்துல இருந்து மே மாசோ வர புராஜெக்ட்டு ஒர்க்கு அவ்ளோதா புராஜெக்ட் ஒர்க்ல்லா வர தேவயில்ல காலேஜ்க்கு உங்ளுக்கெல்ல அப்டிங்ற மாரி புராஜெக்ட் எது உண்டா எப்டி
இல்ல ப்ரோ இந்த ஃபைனல் இயர்ல ஏதாதோ இருக்குன் சொல்றாங்க ப்ரோ என்னான் தெர்ல ப்ரோ
ம் ம் ம்
ம் லாஸ்ட்டு செம்மு இருக்கும்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ளா இப்ப சீனியர் உள்ள பசங்கள்ட கேட்டு பாத்துருப்பீங்கள்லா
ம் அது தெரியு ஏனா எ எ ப்ரோவே இருக்கான் எயாஅண்ணா அவனு எ பக்கோ நா அவனு பிப் காம் தா நா இப்ப நா இப்ப இருக்க அந்த கிளாஸ்ல தா அவனு படிச்சா
ஆ ஆ ஆ ஆ
அவன்டக் கேட்டுப் பாருங்க ப்ராஜெக்ட்டு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஓங்க காலேஜ் ஒர்க்கிங் டைம் எவ்ளோ ப்ரோ
கால்ல ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கு சாங்காலோ நாலு மணிக்கு முடியு
நாலு மணியா
ஆமா நாளைக்கி மூணு மணிக்கே முடுஞ்சுருமா ரெண்டு மணிக்கே முடிஞ்சிருமா
பன்னெண்டு நாப்பத்தஞ்சுக்கே முடுஞ்சுரு ப்ரோ எனக்லா
அப்டியா ப்ரோ கால்ல எத்தன மணிக் போவீங்க ஒன்பது மணிக் போவீங்க
கால்ல பத்து மணிக் தான் ப்ரோ போவ
என்னா ப்ரோ இது
அ
ஜாலியானா ஜானியல் லைப்
மூணவரு
ஆ
மூணவரு கால்ல பத்து மணிக் ஸ்டார்ட் ஆவு
ஆ
ஸ்டாட் ஆயி நடந்துகிட்டு இருக்கோ அப்பதா ப்ரோ நாங்க போவோ பசங்கல்லா ஆ பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிஞ்சிரு அப்டி இல்லன்னா நாலு அவர்னா ஒன்ற ஒ ரெண் ஒன்றைக்கு முடிஞ்சிரு
ம்
முக்கா மணி நேரந்தா ப்ரோ ஒரு அவரு
என்ன ப்ரோ இவ்ளோ ஈஸியா இருக்கு ப்ரோ
ரெண்ரயெல்லா தாண்டாது
எங்களுக்குலா நாலு மணி அஞ்சு மணி ஆவும் ப்ரோ திடீர்னு சாரு ஏதாது கூப்போ போஷன் எதும் முடிக்கிலாட்டி அஞ்சு மணி ஆறு மணி வர ஆக்கிருவாங்க ப்ரோ
ஆ
என்ன பண்ணேன் தெர்ல இன்ஜினியரிங் பொறுத்தவர அதா ரொம்ப எரிச்சலா இருக்கு
என்ன ப்ரோ சேரி விடு
ஓகே ப்ரோ நம்மக் குடுத் குடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த நாள்ல சந்திப்போ ஆ ஓகே ப்ரோ அடுத்த நெக்ஸ்ட் கால்ல சந்திப்போ
சேரி ப்ரோ
ம்